எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்கே நீங்க எப்டிருக்கீங்கே
ஆ நல்லாருக்கேங்க நேத்து கூப்பிட்ருந்தீங்களாட் ஏ போன் பாத்துட்டு நைட்டு தா பாத்தேங்ளா அதனாலதா கூப்புட முடியல பாப்பாங்களா நல்லாருக்காங்ளா
ஓ நல்லாருக்கங்க பாப்பாங்ளா நல்லாருக்காங்க எங்கீங்க நீங்க போன பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்கே எதுக்கு நீங்க போனே வச்சிருக்கீங்கே
இல்லைங்க கரெக்டாருக்கு வீட்லே வேல இருக்கு கொழந்தைகள பாத்துக்கணு அப்றோ தோட்டத்துக்கு போணு அதெங்கேயு போன் பேசுறக்குலா நேரம் இல்ல டைமேல்ல ரொம்ப பிஸி செடி எல்லா இருக்கு அத பாத்துக்கணு அதுகளுக்கு தண்ணி ஊத்துற வேலதா பெரிய வேலைங்க காலைல இருந்தே வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குனால காலைல கொஞ்சோ தண்ணி ஊத்தணு சாயங்காலோ கொஞ்சோ தண்ணி ஊத்தணு அந்த வேல தோட்டத்துக்கு போய் அதே பாக்கணு வீட்ல சமையல் செய்யணு துணி தொவைக்கணு அடுத்து இந்த வேல இருக்கு எங்கேயு டைமே இல்ல கொஞ்சோ நேரோ ரிலாக்ஸ் ஆகும்போது தா பேச முடியு உங்ளுக்கு
பரவாயில்லைங்க நீங்க சொல்ற வேலை அப்டியே அப்போசிட்டா எனக்கு இருக்குங்க துணி மட்டு ரெண்டு பக்கேட்டு நீ தோவசேங்க பாத்ரோ அப்டி கெடக்குதுங்க எல்லாமே கழுவிவச்ட்டு இப்பதா ஒரு நிம்மதியா உக்கான்ட்டுருக்கே கரெக்டா நீங்ளுக்கு கூப்ப உங்கள நெனச்ட்டே இருந்தே நீங்க கரெக்டா எனக்கு கூப்ட்டீங்க
அப்ப ரெண்டு பேத்துக்கு இன்னிக்கி ஒரே சமயத்துல வேல முடிஞ்சிருக்குன்னு நெனைகிறே அதனாலதா கூப்பிட்டோ
ஆமாங்க இன்னிக்கு நம்ம ரெண்டு பேரு பேசணுனு இருக்கு அதனால கூப்புட்டோ
செரி செரிங்க என்ன கொஞ்சோ ரிலாக்ஸ்சேஷன் பண்லா இ இந்த செடிகள் எல்லா பாத்து கொஞ்சோ ரிலாக்ஸ் நம்ம வச்ச செடி பூ பூக்கும்போது அவ்ளவு ஒரு சந்தோஷோ அதுதா பிரச்சன சந்தோஷோ அது ஒரு நிம்மதி
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்றீங்கள அது என்னமோ உண்மதா நம்ம வச்சி அது வளத்தி குட்டியோன்ல வச்சி வளத்தி அதுக்கு ஒரம் போட்டு அத பொளைக்க வச்சி தண்ணிய ஊத்தி அது பூத்து பூவெல்லா பூக்கும் போது காலைல எந்திரிச்சி வர பாருங்க இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா கூப்பிடுறீங்க அதே மாதிரி ஆயிடுச்சி பாருங்க இன்னிக்கு தா ஒரு ரோஸ் செடி வெச்சுங்க அது பூவே பூக்கவே இல்லைங்க நானு அத பண்ணி இத பண்ணி என்னமோ பண்ணிட்டே நீங்கதா சொன்னீங்களாச்சு பூச்செடி கட் பண்ணி விடுங்க அப்டின்னு சொன்னீங்க அதனால பூவெல்லா செடியெல்லா கட் பண்ணி விட்டு எல்லாமே பண்ணேங்க பண்ணி வுட்டுட்டு எல்லா பண்ணதுக்கப்புறோ பூவே பூக்கள கொஞ்சோ நாளா நானு செரி அதே மாரி நீங்க சொன்ன மாரியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டேங்க கட்ப் பண்ணி விட்டதுக்கப்றோ இன்னிக்கு காலைல எந்திரிச்சு வரேங்க அவ்ளோ அழகா ரெண்டு மூணு மொட்டு வுட்டுருக்கு அதுக்கப்றோ ஒரு பூ விட்டுருக்குங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தா மொட்டு விட்டுச்சு அப்ப இன்னைக்கு அந்த மொட்டு அழகா விரிஞ்சு பூவா நல்லா நிக்குதுங்க சூப்பரா இருந்தது நீங்க சொன்ன டிப்ஸு ரொம்ப யூஸ் ஆச்சுங்க
சேரி சேரிங்க நீங்க என்னென்ன செடி வச்சிருக்கீங்க ரோஸ் மட்டுந்தா வச்சிருக்கீங்களா
ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் வச்சிருக்கே செவந்தி செடி ஒரே ஒரு செடி அவ்ளோ தா நீங்க நெறைய வச்சிருக் கீங்கல்ல நா ஒரு மல்லிகப்பூ வச்சிருக்க அதுக்கப்புறம் வந்து முல்லப்பூ வச்சிருக்க ஜாதி மல்லி வச்சிருக்காங்க சூப்பர் செம்ம ஸ்மெல்லாருக் குங்க அவ்ளோ ஸ்மெல்லா இருக்கூ இந்த மல்லிப்பூ முல்ல பூல்லா தள்ளி நிக்கணு அந்த அளவுக்கு இந்த சாந்திர நேரொ அவ்வளோ அருமையான ஸ்மெல்லு சூப்பரா இருக்குங்க நீங்க என்ன செடி வச்சிருக்கீங்க
நானு நீங்க சொன்ன மாரி மல்லிக பூ வச்சிருக்கே அப்புற குண்டுமல்லி இர்க்கு குண்டுமல்லிலே நா ஒரு மூணு வக வச்சிருக்கேங்க அதாவ்து அடுக்கு குண்டுமல்லி அப்புற சாதார்ண குண்டுமல்லி அப்புற அந்த ந்தகு காக் காகரட்டன் பூ மாரி காக்கடா பூன் சொல்லுவாங்களா அந் இந்த மாரியே குண்டுமல்லில பெரிய பூவு இருக்குங்க அது சூப்பராருக்கு ஒரு பூ வச்சாலெ போது அவ்ளோ இதழ்ள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாருக்கு அது நல்ல ஸ்மெல்லாம இர்க்கு நெறைய பூ வரு அது வச்சிர்க்கே ஜாதிமல்லி இர்க்கு ஜாதிமல்லில வந்து பிங்க் கலர் இருக்கு ஒயிட் கலர்ருக்கு அதுவு வச்சுருக்கே ஊசிமல்லி இருக்குங்அ எல்லாமேருக்கு ஆனா என்னங்க பூ பொறிக்கிறதங்க பெரிய கஷ்டொ அதுமட்டுமில்லாம எனக்கு ரொம்பொ புடிச்சப்பூ டேபிள் ரோஸுன் சொல்லுவாங்கல்லங்க அது வச்சிருக்கங்க எப்பவுமே இருக் அத பராமரிக்கிற வேல தங்க ரொம்ப ஜாஸ்தி அது முன்னாடிப் பக்கொ பின்னாடிப்புக்கோ எல்லாத்து ஒரு டப்பாலியு போட்டு வச்சிருக் க நெலத்திலியு வச்சிருக்க அது ஒவ்வொளு வெச்சு ஒவ்வொரு கலரு கொண்டு வரக்குள்ள எவ்வளோ கஷ்டந்தெரியுங்களா ஒவ்வொரு பக்கமா நர்சரில ஒவ்வொரு கலர் கலரா வாங்கி எல்லா கலரு வைக்கனு ஆச அத நா என்னவெண் டப்பாள தனி தனியா வெச்சிருக்கங்க அது கொஞ்சொ கட் பண்ணி கட் பண்ணி வெக்கணு வெச்சு அது சீக்கிர பூ வந்துரூ அதை ரொம்ப எதிர்பார்ப்பாருக்கு என்ன கலர் வரு அப்புறோ நா யூடியூப்யெல்லா பாத்துங்க அது ரெண்டு ஒட்டு போட்டா டபுள் கலரா வருன்னுல்லா வரு வரூஅதுல்ல அது நெறைய ட்ரை பண்ணிர்க்கே ஒரே ஒரு கலர் மட்டுந்தா டபுள் கலரா வந்துச்சு ஆனா அத நா வெச்சங்காட்டி வந்துச்சான் தெரியில மழை பெஞ்சா அந்த பூ வந் ட்டு ஒரு டார்க் கலராகுது வெயில் காலத்துல ஒரு ஆரஞ்சு கலரா இருக்கு ஆரஞ்சு கலர் பூ இதுல வந்து டேபிள் ரோஸ்ஸுல வந்து நா வந்துங்க என்னென்ன கலர் வச்சிருக்கன்னா பிங்க் கலர் வச்சு கங்க பிங்க்கு ஒயிட்டு ஆரஞ்சு அப்பறோ ரெட்டு எல்லோ அப்றோ பேபிபிங்க்கு அப்றோ ஒரு ஆரஞ்சு டார்க் ஆரெஞ்சு அற்றி இவ்ளோ கலர் இருக்குங்களா எல்லா தனித்தனியா டப்பால போட்டு வச்சிருக்கெங்க அப்பறோ ஒரு டப்பால வந்து எல்லா கலரூ மிக்ஸ் ஆயி வச்சிருக்கே அப்டி மா என எனக் தோணுமஅபோதெல்லா நா மாத்திமாத்தி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு பூல் வெச்சு நூல் வச்சு கட் பண்ணுவே கட்டி வெப்பே ரெண்டு பூக கலரா வர்ட்டுன்னு அதுயே ஒட்டு போடுவாங்களங்க அந்த மாரி ரெண்டையு கட் பண்ணி ரெண்டு ஜாயின் பண்ணி வெப்பே எனக் பொழுதுபோக்கே அதுதாங்க போர் அடிச்சுன்னா போய் அந்த செடிய ஆ இப்டி மாத்தி வச்சா நல்லாருக்குமா அப்புடி மாத்தி வச்சா நல்லாருக்குமானு வெப்பே அப்ப ரோஜாசெடி இர்க்கு ரோஜா செடி ஒரு நாலு ரோஜா செடி இருக்கு நீங்க சொன்னீங்ள பன்னீ ரோஸு அத வெச்சிருக்கு அது என்னங்க பராமரிக்காட்டிங் கூட பூ நறைய வருது து இந்த ஊட்டி ரோஸ் வாங்கி வெக்கிறமலங்க அதுதேங்க பூவே வரமாட்டேங்கிது நானே உங்ளுக் டிப் சொல்லிர்க்கே ஆனா ஊட்டி ரோஸு அந்த டிப்ஸுக்கலா வளர்றது இல்லிங்க உங்ளுக்கு எதாச் வேற எதாச் டிப்ஸ்ந்தா சொல்லுங்க
அ கண்டிப்பாங்க நானு என்ன பண்றது ஒரத்துக்கு வந்து நம நார்ம்லா இருக் குல்லுபாத்தீங்ளா ம் நாங்க தா கோழி பண்ண வச்சிருக்கோல்லங்க அப்ப கோழி முட்டையோட ஓடு இருக்கு பாத்தீங்ளா ஓடவந்து வெயில்ல கொஞ்சோ லைட் டா இந்த மிதமான வெயில்ல வந்து நல்லா நொறுக்கி போட்டு காய வெச்சு அத வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு தண்ணில கலக்கி அந்த மாரி கலந் கலந்து கலந்து கலந்து என்ன பண்றதுங்கற ஆ ஒரமா ஊத்தறதுங்க நம்ம செடிகெளுக்லா ஒரம்மா ஊத்தி எல்லா இது பண்ணம்போது நல்லா வளரவு செய்து ப்றோ முட்ட தோலுங்ளா அதுக்கப்ற நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்ருக்கு பாத்தீங்ளா அதயே போட்றதுங்க அதுக்கப்புற வந்து இந்த வெங்காய தோலு பூண்டு தோலு இதல்லா போடுவிங்க சூப்பரா இருக்குங்க நல்லா பூல்லா வளருறது ஒன்னு பிரச்சன இல்ல பன்னீர் ரோஸ்ல வந்து நீங்க பராமரிக்கவே வேண்டாங்க இப்ப நீங்க பாத்ருக்கீங்ளா இந்த சேண்டில் கலர் ரோஸ்ஸு செவன் டேஸு பூக்கு அந்த நாத் எங்கியுமே கடைக் மாட்டிங்குது தூங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கடச்சிதுனா கொண்டு வந்து தாங்க உங்ககுட்ட இருக்குங்ளா அந்த நாத்து
ஏங்கெட்ட இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட்டு இருந்தப்ப செடி வந்து காஞ்சுச்சு அம்மா வீட்ல இருக்குங்க நெறைய குரோத் ஆயிருக்கு து நெறைய பூ பூக்குது அங்க கட் பண்ணமோது நா உங்குளுக் கொண்டு வந் தர அம்மா வீட்ல இருக்கு பெரிய செடியா இருக்கு எங்கு வீட்லே உங்க வீட்ல ஒரு பிங்க் கலர் வச்சிருக்கீங்ளே அதே பிங்க் கலர்ருக்கு அப்புறோ பட்டன் ரோஸு ரெட் ரோஸ் பட்டன் ரோஸ்ருக்கு அது இருக்கு அது ஒயிட் ரோஸு அப்புற ஊட்டி ரோஸுல வந்து ஒரு டார்க்கு பிங்க் கலரு டார்க் ஆரஞ்சு இந்த ரெண்டு தேங்க இருக்கு இன்னு மழ பேஞ்சாதாங்க வாங்கி வக்கனு ஒரு நாலஞ்சு செடி வெச்சிருந்த எல்லாமே காஞ்சு போச்சு அப்புற செம்பருத்தி செடி வெச்சிருக்கு கொஞ்சோ செம்பருத்தி செடி எல்லா ஒயிட்டு ரெட்டு அப்றோ சந்தன கலரு புற யெல்லோ கலரு யெல்லோ கலர் உள்ள ரெட் கலர் கலந்த மார்ருக்கு பாருங்க அந்த கலரு ஆரஞ் கலரு இதல்லா வெச்சிருக்கதுல்லா எம்மளுக்கு பூஜைக்கு தேவப்படுமலங்க அத வெச்சிருக்கே அப்புறோ அவளதாங்க செடிக மருதாணி வெச்சிருக்கங்க அப்புற தொளசி இந்த மாரி பூச்செடிலே அப்புற மணிப்ளேண்ட் வெச்சிருக்கே வேற பூச்செடியெல்லா எங்கிட்ட நீங்க ஏதாச்சு வித்தியாசமான பூச்செடி எதாச்சு வெச் இருக்கீங்ளா
எம் வித்யாஸ்மான பூச்செடினா எதுவும் இல்ல ம் ம் அந்தலவுக் உங் அளவுக்கலா இல்லிங்கே தியாசமான பூச்செடி இப்ப பாத்துட்டீங்கனா வந் தினமோ ஒரு பேர் சொல்லுவாங்க காய் தட்டாளும் மூட அப்டியே சுருங்குங்க சுருங்கி வெத வெளிய வர் ரும் அழகா இருக்கும் அந்த பிங்க்கிஸா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல ஆனா அழகா இருக்குங்க பாக்குறக்கு அழகா இருக்கும் நல்லாவ அழகாவும் இருக்கும் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா வந்து நானு அ எப்டி தெரிங்ளா செடி வச்சிருக்க பூச்செடி டயர் இருக்குல்லங்க நம்ப பைக் டயர்ஸு கார் டயர்ஸு அந்த ஸ்கூட்டி டயர்ஸு அதெல்லாம் என்ன பண்றதுன்னா லைட்டா குழி தோண்டி நல்லா மண்ணு பொத பொத பொதன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டயர வச்சு பண்ணி மண்ணு நல்லா சுத்தமான செம்மண்ணா எடுத்துட்டு வந்து அந்த டயர் குள்ள போட்டு முக் காவாசி போட்றதுங்க போட்டுட்டு அந்த டேபிள் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா நீங்க சொன்ன டேபிள் ரோஸு அது சும்மாவே பாக்குறக்கு அழகா இருக்கும் இந்த டயர்குள்ள வச்சு நல்லா இது பண்ணி வளந்த் து அப்டியே அழகா நீங்களாவது வந்து லைன ஒன்னொன்னா ஒன்னு ஒன்னா தனித்தனியே வச்சிருக் கீங்க நா எல்லா உள்ள டேபிள் ரோஸையும் வந்து ஒட்டுக்கா வச்சு அப்டியே படர்ற மாரி இங்க அழகா இந்த ரவுண்டா வந்து வர மாரி அப்டி வெச்சு பாத்னொ சூப்பரா இருக்குங்க எடையில வாங்க சரிங்ளா அந்த மாரி அந்த இது பாக்குறக்கு நீங்களும் அதே மாரி வீட்டுக்கு அந்த சைட்லில்ல வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த டயர் இது பண்ணி வச்சீங்கன்னா
கண்டிப்பா வைக்கிறங்க நீங்க சொன்னாக்கவே கற்பனையிலே வந்துருச்சு டேபிள் ரோஸ் எப்டி அழகழகா வைக் சொண்ணு நா யோச்ட்டு இரு எப்பமே நா நீங்க சொன்ன மாரி நீங்க இதுல வச்சிருக்கீ நா ஒரு பெரிய டப்பா இருக்கும் பாத்தீங்களா அத ஃபுல்லா கி மேலந்து கீழ வரைக்கும் ஃபுல்லா கோல்ஸ் போட்டு மேல வந்து ஒரு கலர் வச்சுட்டு கீழ அந்த ஹோல்ஸ் எல்லா கலர் கலரா கலர் கலரா வச்சிருக்கேன் அதுவும் அழகா இருக்குது அப்புறம் நீங்க மண்ணுக்கு வந்து ஒரொ செம்மண் போட்டா நல்லா வரும் செம்மண் மட்டும் போடக் கூடாதுங்க செடி வைக்கிறதுக்கு செம்மண்ணு மாட்டு ஒரமுக்குதுன்னு தொழு ஒரம் அதுமு அப்புறம் மணல் மூனையும் சரி பங்கு கலந்து போட்டுட்டீங்கன்னா ஒங்ளுக்கு செடிக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி தேங்காது எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அந்த மண்ணு எடுத்துக்கிட்டு எப்பவ்மே ஈரமா இருக்கும் எப்பவ்மே இந்த மண் கலவையில செடி வச்சா எந்த செடியா இருந்தா நல்லா வளருங்க இப்ப நா கொஞ்சம் வெதைகள் போட்ருக்கேன் அதுக்கெல்லா கு ம்முன மாட்டு தொழு ஒரத்ததா மணலு செம்மண்ணு எல்லா கலந்து நா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே போட்டு உடனடியே போட்டு செடி வைக்க கூடாதுங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஒரத்த போட்டாதான் அது மக்கி ரெடிய ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வெதைகள் போட்டோம்னா நல்லா குரோத் ஆகும் செடிகள் நல்லா வளரும் முன்னாடியே நம்மோ எந்த இயற்கை ஒரமனா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் செயற்கை ஒரம்னா அப்பவே உங்ளுக்கு போட்டா போதும் இதெல்லாம் முன்னாடி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாக்கா அந்த சத்து ஃபுல்லும் போயி நல்லா ஒரமா மாறிடும் அதுக்கப்புறம் செடி வச்சோனா செடி சூப்பரா வளரும் எந்த சரியா இருந்தாலும் இந்த மாரி செம்மண்ணு மணலு மா மாட்டுத்தொழு ஒரொ அத போட்டு வச்சா சூப்பரா வளருங்க நீங்க ஆடு வச்சிருக்கீங்க நெனைக்கிறேன் அந்த ஒரமும் நல்லா இதுதா நெனைக்கிறேன்
ஆமாங்க ஆட்டுடோட ஒரமு போடுவ நெறைய போடுவங்க
ஆ செரிங்க ஆட்டோட ஒரோ போட்டா நீங்க கொஞ்சோ நெறைய தண்ணி வுட்டுக்குங்க தண்ணி வுட்டு வச்சு பாத்துட்டு எப்டி வளருன்னு எனக்கு சொல்லுங்க சேரிங்க கொஞ்சோ வெளியில போற வேல இருக்கு நா நாளைக்கு உங்களுக்கு மீதி சொல்ற
செரிங்க ஓகேங்க ஓகேங்க ஓகே